ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க அர்ச்சனா எபடிற்க்கீங்க ஆ நல்லாருக்கே
ஓ ஓ என்ன பண்றீங்க
சும்மாதாருக்கோ என்னா பண்ண முடியு ஒண்ணு பண்ண முடியாது இப்ப ஃபுல்லா கரண்டு இல்லங்கெ ஒரு மூண் மண் நேரமே ஒரு நால் மண் நேரமே கரண்ட் இல்ல கரெக்டா ஆறு மணிக்கு போச்சு இன்னு வரவேயில்ல மழ இடி மின்னல் பயங்கர காத்து
ம்
பயங்கரமான இடி வெளிய போக முட்ல்ல சும்மா வீட்லதா உகாந்துட்ருக்கோ என்ன பண்றது
பசங்கல்லா என்னா பண்ணிட்ருக்காங்க
பசங்களா அவரு பெரிவரு சாப்ட்டு தூங்கிட்டாரு
ம்
சின்னவரு கரண்ட் இல்ல அதனால கரண்ட்டு வர வரையு வெயிட் பண்ணுவாரு அவரு
ஓஹோ பெரிய பையனா தூங்கிட்டானா அதுக்குள்ளோ
ம்
ஓ பேச மாட்டாங்களா பெரிய பைய எல்லா
அ சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு சாப்டுட் நானு இங்க படுத்துட்ட கரண்ட் இருக்கு இங்க மழதா நெறைய இருக்கு
அப்டிங்களா ஆ மழதா பயங்கரமா இருக்கு இங்க கூட அப்பா இந்த மாரி மழ இப்டி பெஞ் பேஞ்சதே இல்ல அப்டி ஒரு மழ
ம்
பிச்சுட்டு ஊத்திட்டு இருக்கு ம் இதுல வேற டவர் பிரச்சனையா இருக்கு ஒரு போன் கால் வரது இப்ப வர்றதே பெரிய விஷ்யமா இருக்கு
பவர் பேங்க் ஒன்னு வாங்கி வெச்சுக்கோங்க கைல
ம்
அத வாங்கி
அது எப்டி பவர் பேங்க்னா
பவர் பேங்க்னா என்னன் தெரியாதா
தெரியாதுங்ளே
நீங்க எய்ட்டீஸ் கிட்டா செவன்டீஸ் கிட்டா
நா நைன்டிஸ்ங்க அக்மார்க்கு
அக்மார்க் நைன்ட்டீஸ் கிட்டா அப்டி இருந்துட்டு பவர் பேங்க்ன்னா என்னன் தெரியாதுன்றீங்களே தெரியலன்னா பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணு உங்க பசங்க கிட்ட பசங்க காலேஜ் படிக்கற வயசு இருக்குல்ல
ஆமாங்க இருக்கு ஆனா இதுவரயு நா கேள்விப்பட்டதே இல்லயே இது பவர் பேங்க் இருக்கு இருக்குதுன்ட்டு
நெஜமாவா இல்ல
ந நெஜமாவே தெரியாதுங்க எனக்கு சொல்லுங்க
அப்டியா அத அதாவது நம்ப கரண்ட்ட சேவ் பண்ணி வெச்சு திருப்பியு நம்ப போன்ல கரண்ட் இல்லாதப்ப யூஸ் பண்ணிக்கலா வெளிய டிராவல் பண்ண போம்போது எடுத்துட்டு போய் அதுல இருந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலா அது நம்ப மொபைல் மாரி பேட்ரி மொபைல் பேட்ரி மாரியே இருக்கு மொபைல் மாரியே இருக்கு
ஆ அ
மொபைல் சைஸ்ல இருக்கு அத விட கொஞ்சோ சின்ன சைஸ்லயு கெடைக்குது
ஆ
பேட்ரி அது அத வந்துட்டு நம்ப கரண்ட்ல சார்ஜ் போட்டு வெச்சுக்கணு
ஸ் ஓகே ஓகே ஓகே ம் அப்டிங்ளா சேரி சேரி
சார்ஜ் ஏத்து வெச்சுகிச்சுனா நம்ப ஒரு நாள் புல்லா எத்தன முற வேணாலு ஒருா நாலஞ்சு போனுக்கு அதுல சார்ஜ் போட்டுக்கலா ஃபல் ஆகுற வரைக்கு அதுனால எமர்ஜென்ஸி கே அத வச்சு வச்சுக்கோங்க நீங்க சார்ஜு போட்டு
ஓகே ஓகே அதுல சார்ஜ் போட்டு வச்சுக்குணுனா இப்ப எங்கனா போனுனா அதுல வந்து நம்போ எப்டி அது சார்ஜ் பண்ணிக்கிறது அதுல இருந்து கனே அடாப்ட்ரு எதுனா குடுக்குறாங்குளா
ஆ அடாப்ட்ரு குடுக்குறாங்க இப்ப நம்ம ஃபோன்ல சார்ஜு போட்றோ இல்லயா அதுல இருந்து இருக்குற அந்த ஒயர எடுத்தே நம்ப அந்த ஃபோனுக்கு இப்ப அந்த பவர் பேங்க்குக்குமே அட்டாச் பண்ணிக்குலா குடுத்துட்டா நம்ம ஃபோனுக்கு சார்ஜு ஏரிக்கு ஃபுல்லா
ஆனா இந்த இப்போ காலகட்டத்துல இப்ப ரொம்போ கரண்ட்டு போய்டுது இல்லைங்ளா நைட்ல கரண்ட்டே இருக்குறதில்ல சுத்தமா
ஆமா
மேபி அதுக்கப்போ யூஸ் பண்ணிக்குலான் நெனைக்கிற அது வாங்கி வச்சுக்கிறது நல்லத்தா
இது இப்போ இல்லைங்க கிட்டதட்ட ப இருவது வர்ஷ் ஜும்மாவே இந்த பவர் பேங்குன்றது ஒன்னு இருக்கு இது வரைக்கு நீங்க அது தெரிஞ்சிக்காம இருக்கற்தே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு
அப்டி இல்லப்பா நானு மோஸ்ட்லி வந்து எப்டினா இந்த மாரி விஷ் அதெல்லா எனக் தெரியாது ஸ்கூல் போவ ஒர்க் போற டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்க போவ இந்த டெக்னாலஜி எலெக்ட்ரானிக் டெக்னாலஜி பத்தி அப்டேட்லா எனக்கு சுத் தமா தெரியாது செல்லு கூட பாருங்க ஆ ஃபோன் வர அட்டன் பண்ணுவ ஆ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவ சம்டைம்ல அந்த யூடியூப் பாப்ப அவுளோதா மத்த ஆப்
நெறையலா ரேட் இல்லைங்க இது வெறு ஐநூறு ஆயர்ருபாய்லே கெடைக்குது
அப்டிங்ளா ஆஹ ஹ ஹ
உங்ளுக்கு நிஜமாவே தெரியலனா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ் ஃபுல்லா இரு க்கு நீங்க எங்யாது டிராவல் பண் றீங்க சேரி ஃபோன் எடுத்துட்டு போறோ நம்ளுக்கு சார்ஜு கொறஞ்சிடுச்சு சார்ஜ் இல்ல அப்டினா அந்த டைம்ல நீ அத கூடவே எடுத்துட்டு போய்ட்டீங்கனா சார்ஜு போட்டுக்குலா ஆமா இப்ப நீங்க கார்ல போம்போது கார்ல ஒரு அட் பேட்ரு வச்சு சார்ஜு போட்டுக்கிறீங்ளா
ஆமா அது தெரியு சா இப்ப காருன்றதுனால தெரியாது இது தனிப்பட்ட முறைல இது ஒரு சா பேட்ரி இருக்குதுன் தெரியாது
ஆ இருக்குங்க உங்க பையன் கிட்ட சொல்லி வாங்கி குடுக்க சொல்லுங்க அவன் வாங்கிட்டு வந்துருவாங்க
சரிங்க சரிங்க என்ன சாப்ட்டீங்க நைட்டு நைட்டு என்ன சாப்ட்டு
பதினஞ்சாது முற சொல்லிட்டங்க நாங்க தேங்காப்பால் சாதமு சிக்கன் கிரேவியு செஞ்சங்க நானு
மதியானதா செஞ்சனீங்க நைட்டு அதே சாப்ட்டுட்டீங்ளா
இதாங்க சாப் உட்டா வேற வழி இல்ல வேற எது செய்யில அதுவே இருந்துது ஏன் வேஸ்ட்டு பண்ணணுமே காலி பண்ணிட்டு நாளி க்கி வேற செஞ்சுக்குலா
ம் ம் நா மோஸ்ட்லி ரைஸ் மறுபடியு நைட்ல எடுக்க மாட்ட ஒரு ஒரு டைம்ல எனக்கு அது ஒரு ஹேப்பிட்டு அது
ரைஸ் எடுக்க மாட்ட ஒன்லி இட்லி இல்லன்னா தோச டிஃபன் ஐட்டமா எடுத்துப்ப களி செய்வ அந்த மாரி அ சேமியா செய்வ அ ரவ உப் மா இது உப்மா செய்வ இல்லன்னா கோதும ரவ வச்சிட்ருக்க அது உப்மா செய்வ இல்லனா அந்த மாரி சம் டைம்ல அது மா சூடா செஞ்சு சாப்டுவ
கோதும ரவ உப்மல்லா கூட புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கு எனக்கு அது நல்லா சட கோதும ரவ வந்து கஞ்சி காய்ச்சி கூட சாப்டுவ இஞ்சி பூண்டு போட்டு நம்ப ஏ து ரம்ஜான் டைம்லலா நோன்ம்பு கஞ்சி இருக்கு இல்லைங்ளா அந்த டேஸ்ட்ல இருக்கு அது அந்த டேஸ்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கு அது நிஜமாவே இஞ்சி பூண் ஏ ஆமா அது அரிசி கஞ்சிதா இது கோதும கஞ்சி வந்து எப்டி இருக்குன்னா கொஞ்ச திக்கா இருக்கு அத விட கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சோ ஒரு மாரி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொஞ் திக்கா வரு அவ்ளோதா வேற எது தோல்ல பட் டேஸ்ட் அத் அதுதா ஒரு கப்பு இப்ப நீங்க ஒரு கப்பு தா அது எடுக்கறீங்கன் வச்சுக்கங்க இப்ப ஒரு எடுக்கறீங்கன்னா இப்ப இதுக்கு மூணு கப் இல்ல நாலு கப் தண்ணியே ஊத்தலா
ஆ
டு அ இது ஃபஸ்ட்டு இந்த மாரியு செய்லா ஊத்திட்டு டக்குன்னு அந்த கோதும ஒடச்ச கோதுமைய போட்டு நல்லா கலர்ர கிண்டிடே இருக்கும் போது கொஞ்
நீங்க அதுக்கு முன்னாடி ரவைய பர்ஸ்ட்டு வறுக்குவீங்களா
இல்ல வறக்க மாட்ட நானு
நீங்க வருத்துருங்க இனிமேலு இனிமேலு வருத்துட்டு செய்ங்க வருத்து செஞ்சா இன்னு நல்லா இருக்கு
ஆ ஆ ஆ சூப்பருங்க நல்ல டிப்ஸ்சு குடுத்தீங்க நல்ல வருத்துட்டு செய்லா அப்டி இல்லன் நீங்க எனக் இப்போ வந்து கஞ்சி பதத்தன்றனால வறுக்க மாட்டே மோஸ்ட்லி நானு அப்டியே சே அப்டியே போட்ருவே அப்டியே போட்டுட்டு ஆல்ரெடி அது நல்லா இது பண்ணிதா உடச்சு வச்சிருக்கறே சேரி அதனால சம்டைம்ஸ் வருத்துட்டனா மாவு மாதிரி வந்துரு ஒரு நேரத்துல ரொம்ப அப்டி வருப்படும்போது அதுனால கொஞ்சமா கொஞ்சமா செய் இப்ப நெறைய செய்யறே இப்ப எல்லாருமே குடிக்கிறாங்கன்னா கொஞ்சோ அதிகமா செய்வே அதனால அப்டியே போட்டு செஞ்சுட்டு லாஸ்டா லாஸ்டா இஞ்சி துண்டு நறுக்கி போட்டுருவ அப்பில்லன்னா புதினா கொஞ்ச போடுவ கொஞ்ச நெய் மட்டு வுட்டுருவ அப்டி அப்பிடியு செய்லா இல் இல்ல உங்களுக்கு அந்த வேண்டா அப்டின்னா பஸ்ட்டு எடுத்தோனே அ ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது வச்சிருந்தீங்கன்னா அது போட்டுக்லா அத போட்டுட்டு வெங்காயோ புதினா பச்ச மொளகா இது மட்டுமே போது வேற எதுமே வேண்டா அத மட்டுமே போட்டுட் டு நல்லா நாலு கிளாஸ் தண்ணி ஊத்திர்ருங்க நல்லா தாராளமா நாலு ஒரே கிளாஸ் எடுக்குறிங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி எடுக்கணு அது கொதிக்கும் போது நல்லா கிண்டி கிண்டி நல்ல கொஞ்ச அப்டியே நல்லா பாயாச பதத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவு ஒரு டேஸ்ட்டு இப்டியு செய்யலா அப்டியு செய்யலா ஆனா நல்லாதா இருக்கு நா மோஸ்ட்லி நா அத எனக்கு கொஞ்சோ ஃபேவரட் அது நல்லா சாப்டுவ அத காலில உப்மா கிண்டுவ உப்மானா சாப்டுவ அப்டி இல்லன்னா இந்த மாரி கஞ்சி கூட செஞ்சு சாப்டுவ ஒன்னு ப்ரெச்சன இல்ல ம்
பரவாலிங்க நீங்க நெறைய ஐட்டோந்தா தெரிஞ்ச் வச்ருக்றீங்
என்ன பண்றது ஒரு குடும்ப இஸ்திரியா இருந்து இதெல்லா கத்துக்கணு இன்னொன்னு இருக்குல்லைங்களா
அதுக்கு மட ஏதாவது தொட்டுக்க செஞ்சிரு செய்றீங்களா
அய் இல்ல இல்ல அது அப்படியே கூட சாப்பிடலங்க நல்லா இருக்கு அது ஒரு பவுல ஊத்திட் நல்லா ஸ்பூன வச்சுட்டு அழக எதுனா ஒரு படம் பாத்துட்டு உட்காந்து சாப்டுங்க சூப்பரா இருக்கு
சேரி நீங்க அது என்ன பண்ணுங்க இனிமேல் ரவைய மட்டு கொஞ்சோ நல்லா வருங்க நீங்க கஞ்சி காச்றோ கஞ்சிதானே காச்றோ அதுக்காக ரவைய வறுக்க வேணானு இல்ல நீங்க வறுக்
ம் வருத்துட்டு செஞ்சுட்டீங்கனா ரொம் போ வாசனையா நல்லா இருக்குங்க நா அது இதல்ல சொல்லல
ஆ
என்னைக்குதா ஒரு நாள்தா வருப்பே அது ரெகுலரா வறுத்துதா செய்ணுன்றது கட்டாயத்
சமையலு விஷயத்துலல்லா சோம்பேரியா இருக்காதீங்க
ம் இல்லைங்க நா சம்டைம்ஸ்ல சோம்பேரியாதாங்க இருப்பே
ஆ தெரியுதுங்க நீங்க வறுக்க வேணானு சொல்லும்போதே
ஆமாங்க அது வேற வறுத்துட்டு என்னங்க வறுக்காம்லே செய்யலா நல்லாதா இருக்கு ம் ம்
நாந்தா சொன்னனேங்க பிரியாணி செஞ்சாலு எது செஞ்சாலு சமைக்கும்போது பொறும தேவைங்க கொஞ்சோ பொறுமையாருந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கடுகு போடுவாங்க வெடிக்கவே வெடிக்காது அதுக்கு முன்னாடியே வெங்காயத்த போட்ருவாங்க நம்பளு செஞ்சுமே சாப்பாடு அப்டின்ற ஒரு
ஆனா வெடிக்குணு நல்லக்க என்னக்கத க காஞ்சு அது வெடிக்கிற பத துல வெங்காயோ சேக்குமோது நல்லா வறுப்படுபோது நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஆனா ஒரு சிலர் என்னாப் பண்றாங்க அவசரத்துக்கு டக்குனு எண்ணைலே போட்டுற்றாங்க அது காயாதுக்கு முன்னாடியே அது போட்ருவாங்க அது வெடிக்கவு வெடிக்காது அ வெங்காயமு செரியா வதங்காது டக்குனு ஊத்திருவாங்க சாம்பாரு அது ஒரு மாரி டேஸ்டே கெட்டு போயிடும்
ஆமாங்க நானும் அது மாரி பாத்துருக்கேங்க அது பாவம் பஸ்ட் பசங்க வந்துட்டு கடமையேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட சாப்
ஆமாங்க என்ன பண்றது அப்டிதான் சாப்புடணும்
இருப்பாங்க அம்மா சாப்பாடு இப்புடி இருக்கு அப்புடி இருக்குட்டுனு அதனால கொஞ்ச பாத் து சமைங்க செரிங்களா ஆ சேரிங்க என்னோட வேல இன்னொரு வேல இருக்குங்க நா முடிஞ்சிட்டு எனக் என்னோட கால பேசனதுக்கு ரொம்ப நன்றி
நன்றிங்க நன்றிங்க அழைத்தமைக்கு நன்றிங்க
அழைத்தமைக்கு நன்றிங்க
ம் சேரிங்க
ம்
ம்